ஹலோ டி
ஹலோ ம்
அபுற என்னடா இல்லடா இப்பதாண்டா இது மேட்ச் பாத்துட்ருக்கே இல்ல மேட்ச் பாக்க போறே
மேட்ச் பாக்க போறியா நானு மேட்ச்தா பாத்துட்ருந்தே
ஆ என்ன யார் பேருக்கு மேட்ச்சு எஸ் ஆ எஸ் ஆர் எச்சு வச்சு ம் அ ஆர் ஆரா
ஆரார் ஆ ஸ்கோர் இப்பதா ஆஃப் பண்ணே பாக்ல
ம் சேர் ஓகே ஓகே
ம்
அப்றோண்டா ஐ ஓட்டி முடிச்சாச்சா
ஐ ஓட்டி எதோ ஓரளவு பாத்திருக்கேண்டா
ஓ ஓகே ஓகே
மாரியல்லா ஒரு ரெண்டு மூணு டாபிக்ஸ் பாத்துருக்கே
ஆ
செகண்ட் மாடல ஒரே ஒரு டாபிக் தா பாத்துருக்கே
ஓ
நீங்க
நா நாளைக்கு தா ஸ்டாட் பண்ணு இன்னைக்கு நைட் ஸ்டாட் பண்லா பாத்தே பட் இன்னு பண்ல சேரி தியரிதானு நாளைக்கு பாத்துக்கலா உட்டே ஈஸியா தா இருக்கு மோ மோஸ்ட்லி
ஈஸியாதா இருக்கு நெனைக்கிறே மேக்ஸ்மம்
சோ ஓகே இப்ப வந்து அ கல்வி என்ற கல்வியினா என்னடா மொதல்ல சொல்றா
கல்வினா வந்து கத்துக்கறது தா நம்ம
ம் நாம பள்ளிக்கூடத்துல மட்டு கற்பது கல்வி இல்ல நாள்தோறு சில செயல்களா க கற்பதும் கல்வியே
ஆமா ஆமா அது தெரியுதா
ம்
நீ கூட என் டி டி எல் போய்ட்டு வந்தோல ம் எவ்ளோ தூர போயிட்டு வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டது அதுக்கப்றோ ஜெராக்ஸ் இல்லாம கஷ்ட்டபட்டோல
ஆமாமா அப்ப நா வராமருந்தா என்னடா பண்ணிருப்பிங்க
அ ஒண்ணு பண்ணிருக்க முடியாது எங்யாவது போய் மறுவடி ஜெராக்ஸ் எடுத்துட்தா வந்திருக்கணு நீ வரன்னு சொன்ன ஓரு தாயிரி இதுனா நாங்க காலேஜுக்கே போனோ
ஆஹா
நீங்க இல்லேன்னா நா மறுபடியு இந்த சைடு வந்திருப்பே
ஆ ஆ ஆ
வந்து செராக்ஸி எடுத்துட்டு மறுபடியு போயிருப்போ நா என்ன நெனச்சே காலேஜக்கு வெளியே வந்து ஜெராகஸ் கட இருக்கு சேரி மேக்சிமம் எல்லா காலேஜ் ஜெராக்ஸ் இருக்கும்ல இது காடு கருமு காடுன்னு எனக்கு தெரியாது
ம் ம்
அதனால இந்த மாரி
அத அந்த வாழ்க்கையில முக்கியமானது நேர மேலண்மைன்றது நேர மேலண்மை
ஆ நேரமா
நேர மேலாண்மை
அப்டின்னா அதுதா அது முன்னாடியே நம்ம பண்ணி இருக்கணுங்கேறே
ம் அதாவதுரா உலகத்தோட பணக்காரர் யரு எலான் மாஸ்க்
ஆ ஆ
அவருக்கு இருபத்தி நாலு மணி நேர தா ஒரு நாளைக்கு நாம நம்மளுக்கு இருபத்தி நாலு மணி நேரதா அத அவரு எப்படி யூஸ் பண்றதுன்னு பொறுத்து அந்த நேரத்தே நம்ம எப்படி பயன்படுத்துற பொறுத்து தா நம்ம வாழ்க்கையே இருக்கு நீ வந்து தெளிவான முன்னோட்டத்துல நீ யூஸ் பண்ணினா பயன்படுத்துனீன்னா உனக்கு நல்லது நேரத்த கடத்து ஐ மீன் அ நீ பயன்படுத்தாம வீணாக்கிட்ருந்தா
அதாவ்து இப்ப வந்து பாத்தீனா நம்ம வந்து இப்ப சென்சார் யூஸ் பண்றோல்ல
ஆமா
அ சென்சார் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க
சென்சார் வந்து என்ன டேட்டாவ கலெக்ட் பண்றதுக்கு
டேட்டாவ கலெக்ட் பண்ணீட்டு அது எந்த டேட்டாவ கலெக்ட் பண்ணு அப்டினா வந்து நார்மலா வந்து நம்மளோட ரூம் டெம்பரேச்சரு அந்த மாரி இர்க்கற டேட்டாவ கலெக்ட் பண்ணு
ம் ம்
அது கலெக்ட் பண்றது வந்து அதே வந்து என்னா பண்ணுனா வந்து எந்த சேஞ்சஸா இருந்தாலு அதே வந்து மேனேஜு பண்ணிக்கு புரியிதா அந்த சென்சாரே மேனேஜு பண்ணிக்கு அந்த சென்சாரோட வேல என்ன அப்டின்னா வந்து ஃபிசிக்கல் ஆன ஒரு மோஷன வந்து அது வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்து சென்சாரோட இதே வந்து அதுதா அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் எப்டி இருக்குனா வந்து அனலாகா இருக்கு இல்ல டிஜிட்டலா இருக்கு புரியிதா
ம்
சென்சார் எப்பயுமே இன்புட்டு தா
ஓகே
சென்சார் எப்பயுமே வந்து இன்புட் டிவைஸ்
ம்
ஓகேவா இன்னோன்ருக்கு ஆக்ஸுவேட்டர்னு சொன் ஒன்ருக்கு
ம்
ஆக்ஸிவேட்டர்ஸ் அப்டின் பாத்தனா அது வந்து அவுட்புட் டிவைஸ் அப்டின் சொல்லா அதாவ்து நீ ட்ட சென்சார் நீ வேண்னா நீ என்னா பண்ணுவனா வந்து நீ நார்மலா வந்து டெய்ஷன் மேக்கிங் வரைக்கு போவ கலெக்ட் பண்ணுவ கலெக்ட் பண்ண டேட்டாவ் வந்து நீ வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்துவ அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்லா வந்து அனலாகு டிஜிட்டலு
ம்
அத வந்து நீ ப்ராசஸ் பண்ணுவ ப்ராசஸ் பண்ணி ஒரு டெஸ்ஷன் மேக்கிங் கொண்டு வருவ அதோட ஸ்டாப் ஆய்ரு உனக்கு ரிசல்ட்டு வேணு அப்படின்னா ஆக்ஸுவேட்டட் தேவப்படு அவுட்புட்டுக்கு அந்த மார் தா
ஓகே
ம்
ஐ ஓ டி, ஐ ஓ டி தா ம் ஒரு மார்ருக்கு
அது ஒரு மார்ருக்கு இது எதா பாத்தியா நோர்டு நா அ ஏ இது ஹார்டினோ
ம்ம் எதுமே பாக்கலடா நாளைக்கு நா என்னா பண்ண போறனே எனக்கே தெர்ல
ம்
ஒரு வாரோ சும்மா வீட்லே உக்காந்ட்டு
நீ எதா பாத்துருவானு வெய்யி உனக் ஒன்னு பிரச்சன இல்ல
என்ன பிரச்சனில்ல அப்பறோ ம் இந்த உலக சமாத சமுதாயத்துக்கு சே நம்மள மாற இளைஞர்கள் என்ன பங்கு அளி பங்களிக்கிறார்கள்
ம் தீப்புந்து ப்ராசஸ்ன் சொல்ல போனு அப்டின்னா வந்து இப்போ ஒரு நெட்வொர்கிங் பூட் அப்படின் எடுத்துக்கிட்டனா அது வந்து கம்பைண்டா இருக்கு பை டேரெக்ஷனல் சிஸ்டமாக யூஸ் பண்ணிக்லா
சே சொல்லு அ
இப்ப ஒரு சிஸ்டம் எடுத்துக்குட்ட அப்டின்னா வந்து அதில வந்து நறையா இருக்கு டேட்டா இருக்கு பீப்புள்ருக்கு ப்ராசஸ் இருக்கு அது மேர் நறைய இருக்கு ஓகே வா இப்ப வந்து என்னன்ன இருக்கு ஒரு ஐஓடின் எடுத்துகுட்டன ஸ்மார்ட் அப்ளிகேஷன் எடுத்துக்குட்டனா என்னன்ன அப்ளிகேஷன்லா இருக்கு ஸ்மார்ட் சிட்டி அப்பறமேட்டு அ மெடிக்கல்ல என்னாது ஹெல்த்து கேரு அக்ரிகெல்ச்சரு அந்த மாரி ஸ்மார்ட்டா இருக்கற்துலா வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸா தான் எடுத்துக்குலா
ம்
ஓகேவா நீ என்னா சொல்ல வந்த
யா யா ஆமா
ஓகே
ஐ யோ டில எவ்ளோ லெவல்ஸ் இருக்கு
ஐயேடி லவல்ஸ்ன் பாக்கமோது ஒரு ஆற்ருக்குடா ஆறு லவல்ருக்குடா லவல் ஒன் லவ் டூ லவல் த்ரீ லவல் ஃபோர் லவல் ஃபைவ் லவல் சிக்ஸு
லெவல் சிக்ஸ் ஃபர்ஸ்ட்டு லவல் வந்து சிங்குல் டிவைஸா
சிங்கிளா இருக்கு லோக்கல் மட்டுந்தா லோக்கல்ல மட்டுந்தா எல்லாமே இருக்கு அது எப்பிடி இருக்கு அப்டினா வந்து ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே ஆப்பு தா இருக்கு
ம்
ஓகேவா ஆப்புக்கு கீழ வந்து பாத்தனா ரெஸ்ட்டு வெப்சாக்கெட் சர்வீஸுன்ருக்கு
ஓகே
ஓகேவா அந்தவு சாக்கெட் சர்வீஸ்ல இருந்து ஒனக்கு வந்து டேட்டா வந்து டேட்டா பேஸ்க்கு போவு
ம் ம் ம்
அந்த டேட்டா பேஸ்லேருந்து ஒனக்கு எங்க வருன்னா கண்ட்ரலர் சர்வீஸ்கு வரு
அ
கண்ட்ரோலர் சர்வீஸ்லேந்து ரிசோர்ஸ்க் வரு ரிசோர்ஸில்லேருந்து டிவைஸ்க்கு வரு
அ ஹ
ஓகேவா அந்த டிவைஸ்ல இருந்து கீழ வந்து பாத்தனா வந்து மானிட்டரிங் நோடுஸ் அப்டின் ஒன்ருக்கு
ம்
இதுதா வந்து லவல் ஒன்
ம் ஹு
ஓகேவா லவல் டூ னு பாத்தனா சேம் அதேதா ஆனா மேல நம்ம ஆப்பு வெப்சாக்கெட் சர்வீஸன் சொன்னோ பாத்தியா
ஆமா
வெப்சாக்கெட் சர்வீஸு இந்த பஸ் சைடு டேட்டா பேஸ்ன் சொன்னனா அது வந்து பாத்தனா க்ளவுடுக்கு பேயிரு
ஓகே
ஓகேவா அதுக்கு அப்புற வந்து கீழ வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் அப்டின்னு ஒன்று இருக்கோம்
ம் ம்
ம் லெவல் த்ரீயும் அதேதான் சேம் டைகிராம் தான் வரும் ஆனா வந்து இந்த மானிட்டரிங்யோட கொஞ்சோ பக்கத்துல வரும் அவ்வளோவதான் இப்ப லெவல் டூக்கு லெவல் த்ரீக்கு என்ன வித் விதியசோம் நி கேக்கனு எங்கிட்ட
சொல்லு வித்தியாசத்த நீயே
அதுதான் இப்ப லெவல் டூங்கிறது பாத்தனா நீ வந்து கொஞ்சோ சின்ன டேட்டாவா இருந்தாலு அது ப்ராசஸ் பண்ணிக்னோ இப்ப சப்போஸ் பிக் டேட்டா வருது அப்டின்னா லெவல் த்ரீக்கு மூவ் பண்ணிக்கும்
ஓகே
ஓகேவா பிக் டேட்டாவா இருந்தா லெவல் த்ரீல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்
ஆ ஆ ஆ
ம் மத்தெல்லாம் மறந்து போச்சு
சூப்பர் இந்த ரஸ்பெரி பை ரஸ்பெரி பை பத்தி சொல்லு பாக்லாம்
இல்லடா இந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல நம்ம நா படிச்சது ஒன்னே ஒண்ணு ஐ யோட் டினா என்னன்னு பாத்தேன் சென்சார்னா என்னனு பாத்தேன் அவ்ளதான் ம்
ராஸ்பெரி பேங்கிறது என்ன இண்டஸ்ட்ரி கிரேடு மைக்ரோ கண்ட்ரோலர் நாம எப்டி இந்த நம்ம ப்ராஜக்ட்ல யூஸ் பண்ணோல யூ எஸ் தேர்ட்டி டூ கண்ட்ரோலர் அத வுட கொஞ்சோ அட்வான்ஸ்டா இருக்கிறது இதுக்குனு தனியா ஒரு ஓ எஸ்செ இருக்கு ராஸ்பெரி பையங்க ஓ எஸ் அதோடு இது அட்வான்ஸ்டா
ராஸ்பரி பைங்கிறது அதோட அட்வான்ஸ்டா
ஏ நம்ம யூஸ்க்குமே ரோட்டன்சி தான்டா நோடம்சியு இஸ்டு சீவியாராதா இருக்கும்
ஓகே இப்ப ராஷ்பரி பை பாத் என்ன சொல்ல வர
அது வந்து அட்வாஸ்ட் இன்டெஸ்டி கிரேடு மைக்ரோ கண்ட்ரோலர்
ஓகே அது வந்து லோ காஸ்ட்னு இருக்கு காஸ்ட் கம்மியா
ஐயோ டே என்ன நனைக்கிற ஒரு கண் மத ஒரு கண்ட்ரோலர் வாங்கனுனா பைவ் பைவ்க்கே ஆகும் அஞ்சாயிர ரூபா
அப்புரோ என்ன லோ காஸ்ட்னு வந்துருக்கு இதுல
ரஸ்பெரிதான் காஸ்ட்லி அதுக்கப்புரோம் என் அதான்ட நீ வந்து அதுல வந்து நீ தனியா ரேம் டிசைட் பண்ணிக்கலாம் இத்த இத்தன ரேம் இருக்கும் போர் ஜி பி எ ஜி பி ரம் இருக்குனுட்டு உனக்கு டேட்டா ப்ராஸஸிங் ஸ்பீட் பொருத்து அப்புறோம் தனியா ஓ எஸ்ஸு இருக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது பை நீ வந்து நீ வந்து இந்த ரஸ்பெரி பைய வெச்சு ஒரு மினி கம்ப்யூட்டரே நீ ரன் பண்லாம்
அது தெரியும் தெரியும் ராஸ்பெரி பையை ஈகொல்ட்டு மினி கம்ப்யூட்டர்னு நம்ப அந்த இதுலயே பாத்தோம்
ம்
ம்
அதான் நீ வந்து அதுக்கு ஒரு மெமரி கார்ட ஸ்டோரேஜ்க்கு மெமரி போடலாம் எல்லா நெறய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல
ம் ம் அதாவது ஒரு ஒரு எம்பேர்ட்டேடு சிஸ்டம் அப்ளிகேஷன் மாரி
யா அல்லாம ‌அப்பிட்தா நீ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இ எஸ பி தேர்டி டூவ்ல ஏ ஐ வெச்சு ஏய் வெச்சி டிஷசூ டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியாது இந்த லெவல் வந்தா இதுப் பண்ணு அந்த லெவல் வந்தா இந்தப் இது பண்ணு ஏய் அந் ஏ ஐ எ ஏ இந்த இ எஸ் பி ததெர்டி டூவ்ல மேனேஜ் பண்ண முடியாது அதே ரேஸ்பரி ஃபைல்ல ஈஸியா பண்லா
ஏன்னா ஏ க்யூ ஓகே ஓகேடா ஓகேடா
எஃஷியன்ஸா இருக்கூ
புரிது புரிது புரிது புரிது அதாவது இப்ப வந்து எல்லாத்தோட இப்ப ஆர் என் டினோ நோடி எம் சியோட ரோஸ்பரி பைங்கிறது கொஞ்சொ எஃப்க்ட் இவ கொஞ்சொ இதா இருக்குது அட்வான்ஸா இருக்குங்க ரைட் ரைட் ரைட்
பார் எக்ஸாம்பிள் நீ ஸ்கூ அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோட டிஸ்ப்ளோ எலா இந்த இதுல ஐ மீன் இதுதா கனெக்ட் பண்ணிருப்பானுங்க இதுல
ம் புரித் புரித் எதா அட்வான்ஸ நம்ம வந்து இத யூஸ் பண்ணிக்கலா
அம்மாவா சரி ஓகே ஓகே பாய் ஆ ஓகே பாய் பாய் டா
ம் ஓகே ஓகே